அ
ம் சரி சரி ஆ என்னா பன்ரீங்க ங்க கூப்பிட போறக்கு ரெடி ஆகிட்றிக்கிங்களா
ம் இன்னு என்ன இப்பதான த்ரீ ஓ கிளாக் ஆகுது த்ரீ தேட்டிக்கு தா கிளம்புவே
ஓ சேரி சேரி சேரி சேரி ம் இப்பதா பஸ் சவுண்டு இந்த சவுண்ட்லா ஆரம் சவுண்ட்லா கேக்கவே செய்யுது
எனக்கு எங்க இங்கிட்டு இருந்தா அ கொஞ்ச இந்த டைமிங்ல கொஞ்ச ரஸ்சா தெரியிற மாரி ஏனா எல்லா ஸ்கூல் கூப்பிட போக வரன் அப்டின் ஆயிருவாங்க
ஓ செரி செரி செரி செரி அது கரட்டுதா ம் ஹஸ்பண்டு அங்க அரு ப்புகோட்டைல ஒர்க் பண்றாங்களா
ஆ அருப் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்
ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லயா ஓ அருப்புக்கோட்டை பிரான்ச்சா
இல்ல இல்ல அவங்களுக்கு அப்பப்போ டியூட்டி மாறிட்டே இருக்கு
ஓ சரி சரி ம் ஸ்ரீராம் பைனான்ஸ் ஓ ஜக் ச நா பண்றது வந்து மேனுபேக்சரிங் கம்பெனி ஃபார்மா ஃபேஃப்ரிகான் சொல்லி
புரியல
ஃபார்மா ஃபேப்ரிகான் கம்பெனி பேரு அது வந்து எப்டின்னா டேப்லெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி
ஆ ஓகே
ம் புரிஞ்சா
டேப்லட் கம்பெனினாவே எங்களுக்கு வேணாம் அ
ம் அங்க வந்து எப்டினா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஏரியா அது தனியா இருக்கு நாங்க வந்து அங்க வந்து அட் வீட்ல வந்து ஹெச் ஆரா ஒர்க் பண்ணிட்ருக்கோ சும்மா சேலரி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது அந்த மட்டு அது வந்து ப்ரொடக்ஷன் ஏரியான்ற தனியா இருக்கு நம்ம வந்து அட்மீன் ஏரியால இருக்க கனால நமக்கு வந்து ஆஃபிஸ் தனியா அந்த மாரி இருக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே எங்களுக்கு டேப்லெட்னாவே கொஞ்ச அலர்ஜி அதனால
ஏ எந்த இதுக்கு டேப்லெட் யூஸ் பண்ண மாட்டீங்களா என்ன
சேர மாடிக்குதுபா
ஓ சேரி சேரி அப்ப காய்ச்சலா அடிச்சா ஒன்லி நாட்டு வைத்தியந்தானா
ஏ போடணும்ன்ற கிட்டத்துக்கு ஃபுல்லாலா இது வரைக்கு எந்த டேப்லெட்டு யூஸ் பண்ணதே கெடையாது அத ஆஃபா கட் பண்ணி
உம் சங்குல கரைச்சு குடிக்கிறதா.
ஆ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ்லா அந்த மாதிரில்லாம் பண்ணலா செஞ்சிருக்கே
ஓ சேரி சேரி ஆ அப்பல்லா குடிச்சா எல்லா சின்ன பிள்ளை இருக்க நம்ம பிள்ளைங்களே பாத்தா அவ்வளவுதான என்னம்மா இப்படி பன்ற அப்படின்னுகலே
அதெல்லா ரகசியமாதா பண்ண முடியாதுக்குன்னா அவங்க முன்னாடி பண்ண முடியாதுல்ல
உம் வீட்டுல ரகசியமாதா பண்ணணு அப்படின்னு
ஆமா உம் கிண்டல் அடிப்பா அதெல்லா எங்க பெரியவெல்லா ரொம்ப கிண்டலடிப்பா நீயே சாப்பிட மாட்டே என்னைய சாப்பிட சொல்ற அப்படின்கா
ஆமா ஆமா உம். கரெக்ட் தா ஆமா நீயே சாப்பிட மாட்டற அப்புறம் எப்படி நா எப்படி சாப்பிடுவே
அ அதனால ரொம்ப பேசுவா அவன் எல்லாம் கிண்டல் கிண்டல் அப்படி அடிப்பான் என்னைய
ஓ சேரி சே நேத்து சண்டேல்லாம் எப்படி போச்சு
ம் சூப்பர்
எங்க வீட்டுல தானா இல்ல வெளிய எங்க போனீகளா
வெள்ளியானேத்து பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு ட்ரஸ்ட்ல நாங்க புக்குக்கு எழுதி கொடுத்திருந்தோம்.
ஓ சேரி சேரி
அது கலெக்ட் பண்ண வர சொல்லியிருந்தாங்கனால ஈவினிங் நாங்க அங்க போயிட்டோ
அப்படியா சேரி சேரி உம் அருக்கபுக்கொட்டேன்னா ஆனா என்டர்டயன்மெண்ட்டுக்கு இல்ல
ஆ அ சத்தியமா இல்ல தயவு செஞ்சு யாரு அருப்பு கோட்டா பக்கமே வந்துடாதிங்க செம்ம
உம்
வறண்ட பூமி
ஓ ஏதாச்சும் ஃபேமஸா ஏதாச்சு ஒன்னு இருக்கானா
பேஃமஸ்ன்னா இங்க கோவில் சிவன் கோயில் தான்ப்பா நிறையா
ஓ சேரி சேரி சேரி சேரி உம் வந்தா அந்த கோயில் மாதிரி அந்த மாதிரிதா இருக்கும்.
ஆ சிவன் கோவில் போலா சிவன் கோயில தா இங்க ஜாஸ்தியா இருக்கும். உம் என்டர்டெயன்மென்டுக்கு கிலா அப்படிலா ஒன்லி தேட்டர் பார்க்கு.
ஆ
ஆ அப்படி வேணாப் போல பார்க்கிமின் தேட்டர்லா சூப்பரா இருக்கு இங்கெல்லா
ஓ சேர் சேரி
டேட் ஒவ்வொரு தியேடர் செம்ம கிளாஸியா இருக்கும் ஆனா
ஓ அப்டியா எத்தன தேட்டர் இருக்கு அருப்பு கோட்டையில
எனக்கு தெரிஞ்சு மட்டு அஞ்சு தேட்டர் தெரியு
ஓ பரவாயில்லைய அவ்வளோ பெரிய ஊரா இருக்கா அருப்புக்கோட்டை
ஆ
அ ஆனா விருதுநர் டிஸ்டிக்கோட வருது
என்னது
டிஸ்ட்ரிக் வந்து விருதுநகர் கூட இருக்கலா
அஹ விருதுநகர் டிஸ்டிக்
ம் சேரி சேரி வீட்ல என்ன கிளி வளக்றீங்களா என்ன
இல்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொய்யாமரோ இருக்கு கொஞ்சோ காலி எடோ கெடக்கு அதுல நெறைய மரோ இருக்கு சீத்தா மரோ கொய்யாமரோ வேப்பமரோ நெறைய இருக்கு
சேர் சேரி மா ம்
அதுல நெறையா ம் ஆமா
அதோட சவுண்ட்தா இப்டி கேக்குதா
ஆமா ஆமா ஆமா
ம் கா சோறு குறு போட் வேண்டியதானே
அவேங்களுக்கே அழகா நல்ல அவேங்க நம்ப வைக்கிறது இடல அவங்க நல்ல கொய்யாப்பழத்த நெறைய சாப்பிடுவாங்க ஹ நம்ப வக்கிரத அவிங்க சீன்டி கூட பாக்க மாட்டாக
அப்டியா கொய்யாக்கனா அவ்ளவு நல்லதுதானே எடுத்துக்கலாம்ல
அது நம்ப ஏரியாவா இருந்தா எடுத்தற்லா அடுத்தவங்க ஏரியா
ம் அதுக் என்னா பண்றது திருட்டு கொய்யாக்கல ஜாஸ்தி பா ருசி ஜாஸ்தி
சொல்லுவாங்கல்ல ஒரு பழத்த ஒரு தடவ திருடி சாப்டா தா நல்லா இருக்குனு அந்த மாரி இந்த பழத்த நாங்க நெறையதடவ திருடி அப்டி இப்ப சாப்பிறதுக்கு போர் அடுச்சிருச்சு எல்லா முதர்ந்து டேஸ்டு இப்ப இல்லா அந்த மரத் த்ல அதனால புடிக்கல
அவ்வளவு பெர்சா தெர்ல
தெர்ல ம் ஆனா வர்ரோவங்க எல்லாரு சொல்லுவாங்க ஐயோ இப்ப இவ்ளோ மரோ இருக்குப்ப இவ்வளோ பழ இருக்கு பா டெய்லி கொய்யாபழோ சாப்புலா அது செகப்பு கொய்யாகா
ஓ பரவாலயே ம் அது யாரு வச்சிருக்காங்களா இல்ல சும்மா அதுவே அதுதான வந்ததா
அந்த எடத்துக்காரவுங்க அவுங்க ஆச்சி அப்டி யாரோ வச்சோது பழைய ஆளுலுங்க வச்சது ரொம்ப வருசமா அந்த எடோ அப்படியே சும்மாதா கெடக்கு அதனால இருக்கு
ஆஹ் மெயின்டென் பண்றதுக்கல்லா ஆல் இல்ல
ஆஹ மெயின்டென் பண்ணலா ஆள் கெடையாது
ம் அதுவா மழ பெஞ்சா மொழஞ்சு வரு
ஆமா
அந்த மாரித
ஆஹ் சொல்லுவாங்க எல்லாரு கொய்யாபழோ இருக்கு சாப்பிட்டுக்கலா எடுத்துக்கலா வச்சுக்கலா அப்படிம்பாங்க இந்த வீட்டுக்கு உம்மையில வந்த பூதுசுல ஆகா ஓகோனு நாள அப்டி சாப்டேன் கொய்யாப்பழத்த இப்பலா சீன்டி கூட பாக்ரதுல்ல சீசன் அப்ப அவ்வளகாயி இருக்கு சீண்டி கூட பாக்க மாட்டே எ இப்ப சொல்ல போனா எங்க வீட்டு வாதல்ட கிட்டு அப்படியே அழகா சீத்தப்பழோ தொங்கு சித் சீத்தாபலோனா அஹ எனக்கு புடிக்காத பழத்துல ஒன்னு சீத்தாப்பழோ ஒண்ணு
என்ன இப்டி சொல்றீங்க சீத்தா பழோ எவ்ளோ டேஸ்டா இருக்கு சா சாப்பறதே கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
தாய் தாய் தாய் தாய்
ஆ சேரி சேரி என்ன பேஃவரட் ஃப்ரூட் என்னது பழங்கள்லயே
ஃப்ரூட்ஸ் ஃபவரட்லா அப்படிலா இல்ல கொஞ்சோ சாப்பிடுவே சில படங்கள் பிடிக்காது
ஓ
ம் சீசன் பழொ எல்லாமே சாப்பிட்னு நெனப்பே சி அந்தந்த சீசன்ல கெடைக்கிற எல்லா பழத்தயு சாப்ட்றனு மாம்பழொ ஃபேமஸ் இன்னைக்கி காலைலயே ஒரு மாம்பழொ சாப்டுட்டே
சாப்பாடுக்லா இல்ல ஸ்நாக்ஸ் மாரியே வெச்சு சாப்டுறது
ஆ
அ ம்
சாப்பாடுக்லா அத்
ஓகே ம் அப்டின்ட்டு ம் சாப்பாட விட இந்த மாதிரி எக்ஸ் எக்ஸ்ட்ரா ஐட்டம்தா நறையா சா
ஆமா உண்ம அதா உண்ம அதுதா உண்ம
ம்
ம் அந்தந்த சீசனுக் கிடைக்கற காய் சாப்புணு எனக்கு அந்தந்த சீசனுக் கிடைக்கற பழொ சாப்புணு எனக்கு
ம் ம் என்னத்த நம்மளே சமைச்சு நம்மளே என்னத்த சாப்டோ அதனால வந்து கெடைக்க உ கெடைக்கிற டயத்துல இருக்கு நமக் புடிச்ச ஸ்நாக் ஸ் சாப்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதே உ அப்டின்ற மாரிதே ம்
சாப்ட்ருவோ ம் ஐயோ எங்களுக்கு இந்த உ லீவ்ல போனப்ப அப்டிதா இருந்துட்டே வந்து இந்த ஊருக்கு வந்து திருப்பிக்க சமைச்சு சாப்பிடுறப்ப எதோ எவ்வளோ கஷ்டமா இருந்தது
அப்டியா
பசங்கள விட கேர்ள்ஸ்க்குதா இது பெரிய ப்ராப்ளொ
ஆ ஆமா ஆமா ம் அத மறுபடியு அந்த டயத்துக்கு எந்திருச்சு ம
ஆ உம்மா அவங்களு எங் எ அம்மாவீட்டுக் போனப்போ ஒரு நல்லா தூக்கொம் லேட்டாதா தூங்குவோ நைட் நீங்க ரெண்டு மணி ஒரு மணிக் தூங்கினாலும் காலைல ரொம்ப லேட்டா பதினோரு மணி பத்து மணிக் அப்டி எந்திரிப்போ ஆனா எந்திரிச் சொன சாப்பாடு இருக்கு கா காஃபி போட்டு வெச்சிரு போயி நம்ம லேசா ஹீட் பண்ட்டு ஸ்கு குடி ஸ் ஸ் குடி வச்சு குடிச்சா போது
அ ஆமா எல்லா கை மேல வந்துரு
த்த பிள்ளைகல ரெண்டயு அவெங்களே சாப்பாடு ஊட்டி குளிக்க வெச்சு எல்லா வேலயு பாத்திருப்பாய்ங்க ம்
தோ வர
அ அ
அவங்கதா இனி ஒனக்கு அப்டின்றப்ப அங்க போயிட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்துக்லா
ம் ம்
அம்மா வீட்டுக் போய்ட்டா அது ஒரு லேடிஸ்க்கு வந்து அது ஒரு ஃப்ரீ அவங்களயே பண்ண சொல்ல மாட்டாங்க நம்மளுமே பண்ண வேண்டியது இருக்காது
அது உண்மயா ரொம்ப ரொம்ப ஜாலி
ம் ம் ம் அ எப்ப ஒரு மாசொ விட்டு ஒருமுற வந்தீங்களா
ஆ ஹா இல்லப்பா ரேக்கலாஸ்ட் டூ வீக்ஸ்தா போயிருந்தோ
ஓ அப்பிடியா
ம் ம் அதா இங்க கிளாஸ் இருந்தனால டூ வீக்ஸ்தா போயிருந்தே
ஆ ஆ ஆமா ஆமா மா க்ளாஸ் இருக்கனால அதுலயே அதுல வேற அதுக்கண்டியாச்சு இங்க இருக்கிற மாரி இரு
அப்டிதா இருந்தருச்சு
ம் ஃப்ரீயா இருக்க டயத்துல அதுக்கப்பறொ டூ வீக்ஸ் அந்த கிளாஸ் டயத்துல மட்டு அப்டியே ம்
ம் ஆமா ஆமா
ம்
அப்பதா அங்கெயு ஊர்லயு திருவுழா வேற அதுனால அப்டியே அங்கெயே ஸ்டே பண்ணி
ஓ அப்புடியா ஆமா இப்ப ஃபுல்லா திருவுழாதான இந்த மா போன மாசபுல்லா நடஞ்ச்சு மே மாசொ
அ அதுனால அப்டியே அதுக்கே ஸ்டே பண்ணி ஜாலியா போயிருச்சு
ஓ சேரி சேரி ம் திருவுழா வந்து அது எப்டியு உங்க ஊர்ல மூனு நாலு நாள் நடக்குமோ
பன்னெண்டு நாள்
பன்னெண்டு நாளா ஏ காப்பு கட்டிருப்பாங்கள இல்லையா
ஆமா ஆமா ஆமா
ஓ சேரி சேரி சேரி சேரி காப்பு கட்டிட்டு திருவிழான்றது நடக்றது மூன் நால் நாள்ல நடக்கு இல்ல பன்னெண் நாளுமே நடக் மா ஒங்களுக்கு
அ பன்னெண்டு நாலுமே நல்லா ஜாலியா தா இருக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செலிப்ரேஷன் மாரி
ஆ அந்த மாரி
அ இப்ப மதுர மீனாட்சி கோயில்லயு எத்தன் நாள் திருவுழா பதிமூன் நாள் தா ஆனா ஒவ்வொரு நாளக்கி சாமி ஒவ்வொரு அலங்கார த்துல வருது நம்ப ஒவ்வொருத்தவுங்க ஒவ்வொரு இதல்லா போய் பாக்கணு நெனக்கிறாங்கல்ல ஆமா ஆமா அ அதே மாரி தா இங்கெயு ஓ சேரி சேரி பரவாலங்க நா ஒன்னே அத ஃபாலோ பண்றேங்க்கா ஆ அந்த மாரிதா
ம் ஒரு டைம் அந்த மாரி அப்பல்லா ஒரு எண்டெர் டெய்ண்மென்ட் இருந்தா நமக்கு போயிட்டு அப்டியே ஜாலியா ஃப்ரீ மைண்டா இருந்துட்டு வந்தர்லாமாய்ன் சொல்ட்டு
ஆமா
ம் திர்வுழானா எல்லா சொந்த பந்தா எல்லா வருவாங்க அவுங்களயு அப்டியே பாத்த ம் அவுங்களயு அப்டியே பாத்து என்டர்டெய்ன்மெண்ட்டா அப்டியே பேசி ஜாலியா இருந்துட்டு வந்த மாரியு ஆயிரு
ம் ம்
ம் அவுங்க உங்க வீட்டுக்குல்லா போ வேண்டிய அவசியொ இல்ல திருவுழாள ஒரு தவுள பாத்து ஒரு தவுள வேலைய முடுச்சர்லா
அப்டின்ற மாரி இருக்கு சேரி சேரி சேரிங்க
அதலா
ம் ஓகே ஓகே சேரி நமக்கான நேரம் முடுஞ்சு விட்டது பேசோமா ம் சேரி ஓகே ஓகே நன்றி
ஆ ஓகேம்மா